இப்ப நீங்க எப்டிபா இருக்கீங்க
ஆ நாங்க நல்லாருக்கோ எப்டி போகுது பிள்ளைங்க பிள்ளைங்க லைஃபு
ம் ஆ போகுதுப்பா எல்லாமே என்னப்ப பண்றது எல்லாமே சேத்து வைக்கணும் எல்லாம் கொஞ்ச கொஞ்சமா இப்பதா போகுது இவ சின்ன வயசுல இருக்க போகும்போது ஒரு இதன்னா இப்போ வளர்ந்த உடனா எல்லாருக்கும் அது ஒரு இதுவா இருக்கு இன்னும் இப்ப காலேஜு ஸ்கூல்ஸு இப்ப எங்கப்பா ஸ்கூல்லயே வந்து பாத்தா ஃபீஸ் எல்லா கட்டி நம்மளாலல்லா மீண்டு வர முடில இன்னு காலேஜ் போனன்னும் எவ்ளோன்னு இருக்கா அதுக்கப்பற பாத்தா கல்யாண பண்ணணு அது இதுன்னு பாத்தா இதெல்லா நெனைச்சாலே பயமா இருக்குப்பா நீங்க உங்களுக்கு எப்டி போகுது
கண்டிப்பா எனக்கு ஒரு பெண் குழந்த இருக்கு ஆனா அந்த பொண்ணுக்கு நா இப்ப நகப் போற ரேட்டுக்கு பாத்தாலே பயமாக இருக்குது எப்டி நக சேக்க போறோமோ என்னமோ அப்டின்னு கொஞ்ச ஃபீல் பண்ணிட்டே இருப்ப ஹஸ்பண்ட சொல்லிக்கிட்டே இருப்ப எந்த ஒரு சேவிங் பண்ணாம இருக்க கூடாதுப்பா நக சேவிங் பண்ணனும் அப்டின்ட்டு அவளுக்கு அஹ் படிப்புக்கு பஃயூச்சர்ல படிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஜூவல்ஸ் சேக்கணும் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வேணும்ல்ல இ அப்டின்னு சொல்வ அவுங்க உடைய ஃபீஸுக்கே அதிகமா போகுதுமா என்னமா பண்ண சேவிங் பண்ணணும் டைம் இருக்கு இப்பதான சின்ன பிள்ளையா இருக்கா பாத்துக்கலா பா பாத்துக்கலா சொல்டே இருப்பாங்க ஆனா ஒவ்வொரு நாள் டெலியும் தி்ங் பண்ணாத நாட்களே கெடையாது ஸ்கீம் எதாட்டும் ஒரு ஸ்கேவி சேவ் பண்ணலா கோல்ட ஆவோ அமௌண்டவோ அந்த பசங்களுக்கு ஏதாவது பேர்ல போட்டு வைக்கலா அந்த மாரிலா நா நெறய திங்க் பண்ணிக்கிட்டே தா இருப்ப நீங்க ஏதாவது ஸ்கீம் போட்டிருக்கீங்களா
இல்லப்பா நா ஸ்கீம் எலாம் போடலப்பா ஆனா நீங்க சொன்னது பாத்தா எங்கப்பா இப்போ வர்றது அது ஃபுல்லாவே பாத்தீங்க வைச்சிக்கிங்கள ஸ்டடிஸ்க்கே போகுது அந்நியத்துக்கு ஸ்டடிஸ்கே எல்லாமே இதுல வேற சி பி எஸ் சி சென்ட்ரல் போர்டு ஐ ஐ சி அது அது ஒரு கூட எல்லாமே போறதால பசங்க நல்லா படிக்கணும் படிக்கணும் அவரே உங்கள மாரி தா எங்க வீட்டுக்காரும் சொல்லுவாரு ஸ்டடிஸ் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலா அவுங்களே வளர்ந்த அவுங்களே பாத்துபாலுங்க ஆனா என்னதா வளந்து என்னதா பாத்தனாலு நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சாதானே இப்ப வந்து நா என்ன சொல்றேனா அவுங்களுக்கு இல்லாட்டினாலு நம்ப பியூச்சருக்கும் நம்மளும் சேத்து வச்சுக்குன்னத்தான நம்ளு கரெக்ட் த இருக்கும் இல்லன்னா யார் நம்மள பாத்துப்பா இவங்க பாத்துப்பாங்கன்னுட்டு யாரையு நம்ம நம்புற மாதிரி இந்த கால இல்ல ஓரளவு பாத்துக்கனா கூட நம்மளுக்கு பச்சர்ல வந்து ஐயோ ஆ என்னதா ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணி இருந்தா கூட ஓரளவாவது நம்மள நம்புச்சு இத சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கனா தான நம்மளுக்கு தேவைக்கு வந்து அவர்கிட்ட கேட்காம என்னால முடியு நீ பயப்படாத பண்ணிக்கலா நம்போட்டு சொல்லறதுக்கு நீங்க இந்த மாதிரி எதாவது சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களாப்பா
இல்லங்க சிஸ்டர் இனிமேதா பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்க ஒன் மந்த் ஃபீஸ் கட்டி முடிச்சிட்டே பாக்கலா அப்டின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நா எய ஹஸ்பண்ட் சொல்றது வந்து நீங்க சொன்னீங்கல்ல நமக்கான தேவைகள் அப்ப நா சொன்ன பென்ஷன் ஸ்கீம் மாதிரி ஏதாவது போடலாமா ஏன்னா பிள்ளைங்க இப்ப உள்ள பிள்ளைங்க நம்ம நம்ம பாக்குறோ ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க பாக்காதுன்னு நா சொல்ல மாட்ட ஆனா அந்த பிள்ளைங்க வந்து அவங்க படி நம்ம படிக்க வக்கிறோ எந்தெந்த எடத்துல இருக்காங்க சொல்ல முடியாது ஆனா நமக்குன்னு ஒரு ஒரு அமௌண்ட்டு பென்ஷன் மாரி வந்துகிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்கூ அப்டின் சொன்ன அ இந்த மாரி இருக்கு இந்த மாரி ஸ்கீம்மு இவ்வளவு பே பண்ணா நமக்கு மந்த்லி இவ்ளோ வரு அப்டின்னு சொல்லியிருக்கே ஆ யோசிக்கிற அப்டின்னு சொல்லியிருக்காங்க அ ஃபீஸ் எல்லா கட்டி இந்த ஜூன் ஓப்பன் பண்ணோனா ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கூ புக்ஸு யூனிஃபார்ம் எல்லா வாங்க வேண்டியிதுருக்குல்ல இத வாங்குனது அப்புற ஏதாட்ட ஒரு ஸ்கீம் போட்டு வைக்கலானு நனைக்கிற
கரெக்ட்டுதாம்ப்பா நீங்க சொல்றது பாத்தா ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியொ மெயினா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஆ தனியான ஒரு ஒரு லேடி சிங்கிள் லேடிக்கே சேவிங்ஸ்ன்றது முக்கியொ மெயினா வேற யாரையுமே டிஃபன் பண் பண்ணாம நம்பளுக்கு க்கு நம்ப தேவைங்க நீட்டு எப்ப பாரு ஃபஸ்ட்ல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து வளர வரைக்கூ அப்பாவ டிபெண்ட் பண்ணிருந்தோ தம்பிங்க அண்ணனுங்க இப்பிடிதா இருந்துச்சி இதுக்கப்பற கல்யாணம் பண்ணி குடுத்தோனா ஹஸ்பண்ட்டு ஹஸ்பண்ட முடிச்சி ஹஸ்பண்ட் தா ஃபைனல் வரைக்கும் அப்டி இருந்தா கூட ஒண்ணு ரெண்டு இருந்தா கூட பையன் கிட்ட கேக்கறது இது அதுன்னு இருக்கறது நம்ம வந்து நம்மளு ஒரு லேடிஸ்ன்றதால நம்மளுக்குந் தேவ நம்பளுக்குன்னு ஒரு சேவிங்ஸ்சு இது வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ்சும் வந்து அவுங்களுக்கு நம்மளுக்கு வந்து அது எடுத்துட்டு வந்து சொல்லி அத வந்து புரிய வெச்சி சேவிங்ஸ் பண்ணனு பண்ணனு ஆனிட்டு ஆனா நம்ப நம்ம பேரண்ஸ்லா பாத்தா ஓரளவாவ்து இது பண்ணி இருக் க்காங்க இப்ப நம்ம கிட்ஸ் கிட்ட சொன்ன வச்சுக்கோயே நீங்க தா இருக்கீங்கள நீங்க பாத்துக்க மாட்டீங்களா ன்ற மாதிரி ஆகுது இதெல்லா பாக்கபோம் போது எப்டிடா சேவிங்ஸ் பண்றதுன்னு இருக்கு உன்னொரு பக்கம் பாத்தா ஜுவல்ஸ் வெவ அதிகமா ஏறுது இதுங்களுக்கு எப்டி போட்டு கல்யாணம் பண்ணி குடுக்கறது அட்லீஸ்ட் அவுங்க எதுவு வேணாம்னா கூட நம்பளுக்குன்னு நம்ப போடணுன்ற மாதிரி நீனு இருக்கு அ அட்லீஸ்ட் இப்ப டூதௌசண்ட் ருபீஸ்சு தௌசண்ட் ருபீஸ்லாங்க ஒரு ஒரு ஸ்கீம் அ கோல்டு ஸ்கீம்ஸ்லா இருக்கு ஆனா பாத்திங்க வச்சுக்கோங்கள அதுலயு ஒரு மாசோ நல்லதா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட வரைக்கூ நல்லா கட்றோ அப்புறமா வந்து எதாவ்து ஒரு மாசம் வந்து நம்பளுக்கூ இருபரி ஆகுது க்குது ஆ அ அந்த டைம்க்கு வந்து நம்ப கட்ட முடியாம போய்ட்டா அது வேற ஒரு பக்கொ மனசு இதுவா இருக்கு அங்கேயு போயிட்டு பாத்தீங்க வெச்சுக்கோங்கள செய்கூலி சேதாரொ இல்லாம எடுக்கலான்றாங்க இதுல வந்து ஆன்டிக்கு நம்ப பாத்தாலே அழகா இருக்கணு எடுக்கிறது ஒண்ணு எடுத்தா கூட நம்ம நல்ல நச்சுன்னு எடு எடுக்கணு அ நீட்டுன்ற மாதிரி எடுத்தால் ஆன்டிகின்னு பாத்தா அதுக்கவ பர்சன்டேஜ்ல கணக்கு வந்து அதிகமா போட்றா நம்பளால வந்து நம்ப ஒரு சின்ன சின்னதா சிறுவ சிறுவ சேத்து வெச்சி அது போட்டா அவுங்க சொல்ற கணக்குன்னு பாத்தீங் னா அந்த நகைய தா எடுக்க முடியிற மாதிரி இருக்கு நம்ப ஆசப்பட்டு இந்த ஆண்ட்டிக்கு அது மாரில்லா பத்தா வச்சுக்கோங்க அதுல எக்ஸ்ட்ராவா பேமெண்டா இருக்குது எங்க போனாலு பாத்தீங்னா இந்த சேவிங்ஸ்ன்றது அமௌண்ட்டுக்கு மணிக்கு வந்து அவ்ளொ இம்பார்ட்டன்ஸ் ம் என்ன சொல்றது அத பத்தி இப்போ ரொம்ப இதுவா இருக்கு ஃபஸ்ட்ல்லா அப்டி இல்ல இப்ப பணோ இருக்கு ஆனா ஓரளவு பரவால்லன்னு இருந்துச்சு ஆனா இப்ப போக போக போக ஆனா மணிதா ஃபஸ்ட்ன்ற மாதிரி இப்போ ரொம்ப எடத்தயு பாத்ருக்கே அதே மாரி ரொம்ப ஃபிராடு தனங்களு இருக்கு அவுங்களு ஃபர்ஸ்ட்டே வந்து அந்த மென்ஷன் பண்லா அந்த பேப்பர்ல செய்கூலி சேதார இல்ல அ ஆன்டிக்குக்கு இல்ல ஆன்டிக் நகல்லா வராது இந்த நகலா வராதுன்னு அவங்களு முதல அந்த பேப்பர்ல லிஸ்ட்ல மென்ஷன் பண்லா ஆனா அது மாதிரிலா லிஸ்ட்ல மென்ஷனே பண்ண மாட்டேன்றாங்க போடுற டைம் வரைக்கு இல்ல மேடம் நீங்க போட்ருங்க மேடம் அப்டி இப்டினு பேசி நம்மள வந்து சமாதான படுத்தி போட்ற வச் வச்சுர்றாங்க அதுக்கப்றம் பாத்தாதா தெரியுது இதுல வந்து நீங்க இது எடுக்க கூடாது அதுதா எடுக்கணும் அதுதான் இப்போ ஒர்த்து உம் உங்க நீங்க கட்டின பேமெண்ட்டுக்கு இதுக்கு மேற்பட்டு எடுத்து நீங்களே எக்ஸ்ட்ராவா அமௌண்ட்டு பே பண்ணும்ன்ன சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டை்கக்கு எங்க ஓட்றதுன்னு இருக்கு ப்பா உங்களுக்கு இது மாரி ஏதாவது அனுபவம் இருக்கா
கண்டிப்பா நான் அனுபவப்பட்டிருக்கே ஏன்னா நான் ஒரு எடத்துல போக போம்போது பழச கொடுத்த ஒண்ணு எக்ஸ்சேஞ்ச் பண்ண அப்ப பண்ண நீங்க மேம் சேருங்க இது வந்து எயிட்டின் பர்சன்டேஜ் தான் எயிட்டின் பர்சன்டேஜ்லந்து நீங்க வந்து ஆன்டிக் ஜல்லஸ் வரைக்கும் நீங்க செய்கூலி இத இல்லாம எடுத்துக்கிடலாம் அப்டின்னு ஒரு ஷாப்ல சொன்னாங்க சரி நமக்கு வந்து சரி தேவப்படும் பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப விரும்பி நான் ஆண்டிக் ஜுவல்லர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி தா போட்டதே அந்த ஸ்கீம் போட்டதே ஆனா அவங்க வந்து லெவன் மந்த் ஸ்கீம் மந்த்லி மந்த் அதல கெட்றோம் கெட்டி முடிச்சதுக்கப்புறம் லெவன் மந்த் எடுக்காம டுவெல்வ் மந்த் தா எடுக்க சொல்றாங்க இப் பண் பண்டாவது மாசத்துல எடுக்க போம்போது என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஆன்டிக் ஜுவல்லஸ் நீங்க சொன்ன மாறி ஆன்டிக் பாத்துட்டோம் பாத்துட்டோம் எனக்கு பிடிச்ச டிசைன்ல பாத்துட்டேன் ஆனா அவங்க சொல்றாங்க இதுக்கு நீங்க ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்க பே பண்ணணும் அப்டின்னாங்க நா சொன்னே எதுக்கு பே பண்ணும்னா எல்லாமே இதுக்குள்ள நா எவ்ள கிராம் ஆட் ஆயிருக்கோ அந்த இதுக்கு தா நா எடுத்துருக்கேன் நீ நா எதுக்கு பே பண்ணணும் அப்டின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க இப்ப ஸ்கீம் மாரிருக்கு அப்ப நா சொ எனக்கு லெவன் மந்த்தல நா என்ன ஸ்டாட் பண்ணனு அதுதா நா சொல்ல முடியும் நீங்க இப்ப எடையில மாத்திட்டு ட்டீங்கன்னா நா அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கெல்லா நான் பொறுப்பாக மாட்டே இல்ல மேடம் இதுதான் ரூல்ஸ் இல்லட்டா உங்களால எடுக்க முடியாது இதுக்கு நீ பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கறாங்க எ ஹஸ்பண்டுுக்கு சரியான கோவம் நா நீங்க அவங்க பத்தில சொல்லாமல் வெளில வந்துட்டாங்க நான் சொன்னேன் எடுத்தே ஆகணும் அப்டின்னு சொல்லில இவ நீங்க முடியாது அவங்கடியு நம்ம ஆர்கியுமென் பண்ண முடியாது ரெண்டு மூணு பேரையும் பாத்துட்டேன் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் எனக்கு ஆசைப்பட்ட வகைய வச்சுட்டு வேற செயின் மாரி பதினெட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் அந்த மாரி இதா வந்து எடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்றம் வெளில வந்து இன்மே இந்த மாரி கடைல நீ வந்து நகச்சீட்டு போடாத அவங்க வந்து போட்ட போ டைம்ல கால்குலேட் பண்ணாங்க அவங்க எடைல மாத்துறத்துக்கு தா கால்குலேட் பண்றாங்க இன்ன போடக்கூடாது அப்டின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ன அதுக்கப்றம் ஸ்டாப் பண்ணாதா இன்ன வரைக்கும் நா போடவே இல்ல சிஸ்டர்
ஆமாப்பா இது பாத்தீங்கனு வச்சு நானு இதுலல்லாம் நானும் இதுமாதிரி தா போயிட்டு நா ஒரு ஆண்டிக்ல கம்மல் பாத்தேன் எனக்கு ரொம்ப புடிச்ச இருந்துச்சு அந்த கம்மல் நீங்க ரொம்பல்லாம் அவ்ளல்லாம் இது பண்ணல அநியாயத்துக்கு என்னது டுவெல் தௌசண்ட் குடுத்துருங்கனாங்க நா இப்ப சொல்ல நா சொல்றது ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் சொல்றே அப்பயே இவ்ளோ இது பண்ணினு இருக்கும் போது எனக்கு அந்த அது அந்த விஷ்யோ நடந்தது இருந்த இந்த நக எல்லா பாத்தாலே வச்சுக்கோங்களே ஆசப்பட்டத வாங்க முல்ல அப்ப நம்ம நெட் நெட் கேஷாவே எடுத்துட்டு போயிட்டு கூட அந்த டைம் என்ன வேணுமோ அத வாங்கின் வந்தர்லாமே இந்த மாதிரி ஃப்ராடு தன எதுக்கு எங்க பாருங்க இந்த மணிக்கு வந்து இதுக்குன்னு ஒரு ஃப்ராடுத்தனம் பண்றாங்க போடம போது ஒரு இது த அத்தோட பாத்தீங்கன்னா இப்ப வெள்ளிய எடுத்துக்கோங்க கொலுசு போட போம் போது கொலுசானுட்டு நம்ப போற்றோ கொலுசு போடும் போது பாதிக்கு பாதி தள்ளு போகுது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சில்வர் ரேட்லா சில்வர் ரேட்லா அவ்ளோ ஏறி இருக்கு வேற என்ன பண்ண முடியு நம்பளு எவ்வளவோ கம்மி பண்லா ஏதோ ஒண்ண இது பண்லான்னேட்டு பாத்தா ஒன்னு கூட இது இல்ல அது சில்வர் வெல ஒர் பக்க ஏறி இருக்கு பழைய கொலுசு முந்தா நேத்து போட போன்னே போம் போது சில்வர் வெல ஏறிர்க்கே இதுவு அதிகமா இருக்குன் பாத்தா இல்ல அது எதோ தேக்கிறாங்க வேஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எது எதோ போட்டு அதுக்கு பாதிக்கு பாதி வருது அப் பற இதுல என்ன பெனிஃபிட் இருக்கான்னேட் நம்ம எல்லா போய் போடுறோ தெரி எடுக்குறோ அதுக் மேற்கொண்டு ஒரு பத்தாயிரரூபா போட்டாலே நம்மளுக்கே ஒரு புது கொலுசு வந்துருமேன்ற மாரி ஆயிடுச்சு சிஸ் சரி உங்களுக்கு எதாவது
கண்டிப்பா அ நா வந்து ப கோல் எப்போதுமே நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கோல்டு எடுத்துட ரேட்டே ரிட்டர்ன் பண்ணும் போது அதுல நல்ல லாப கிடைக்கு அதே இது சில்வர் எடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணும் போது பாதிக்கு பாதி கழிச்சிருவாங்க அதே சமயத்துல பாதிக்கு பாதி ஏ கழிக்கிறானா அதே கடையில் எடுத்துட்டு அதே கடையில குடுத்தா பாதி அமௌன்ட் குடுப்பாங்க நீங்க வேற கடையில எடுத்துட்டு வேற கடையில கொண்டு குடுத்தீங்கன்னா அது வந்து ஏ இது இது என்னுடைய ப்ராடக்ட் கிடையாது இது நல்ல வெள்ளி கடையாது அதனால ந நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கனு ரொம்ப கம்மி பண்ணி போடுதாங்க அதே மாதிரிய ரீசண்டா இப்போ அ பைய வந்து கொ வெள்ளி செய்ன்னு பொண்ணுக்கு வெள்ளி செய்ன்னு எடுத்திருந்தே மலையில் எடுத்திருந்தே கொடுக்கும் போது இப்படிதா எடுக்கும் போபோது நல்லா ரேட்டு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு பாதிக்கு பாதி கூட எனக்கு வர்ல வேற கடையில கொடுத்த நால அதுல இருந்து நா வெள்ளிப் பொருள் ரொம்ப வாங்க மாட்டே சிஸ்டர்
கரெக்ட்டு தா சிஸ்டர் உங்ககிட்ட பேஸ்னதால இதெல்லாம் கொஞ்ச தெரிஞ்சிக்க வேண்டியது இருந்துச்சு கோல்டு தான் மு க்கியோனேட்டுன்னு நீங்க இது பண்ணிட்டீங்க ரொம்ப தேங்க் சிஸ்டர் உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷோ
ஓகே சிஸ்டர் தேங்க் யூ